ம் மாலை வணக்கம் சகோதரி
சகோதரி எப்டி இருக்கீங்க
க்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆம் நல்லார்க்க சகோதரி
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா சகோதரி
எல்லாருமே நல்லா இருக்காங்க சகோதரி உங்க வீட்ல எல்லாமே நல்லா இருக்காங்ளா
ஆ எங்க வீட்ல எல்லாருமே நல்லா இருக்கோ சகோதரி
ம் ஆ சாப்டங்க சகோதரி எக் ரைஸ் மாரி எதோ சாப்ட்டோ நாங்க இன்னா பண்றது சிம்ப்ளா முடிஷ்ட்டோ
செரி விடுங்க அவளதா நா வந்துட்டு சொல்லட்டு ரசமு முட்டக்கோஸ் பொரியலு சாப்
ஓகே ஓகே சகோதரி ஓகே ஓகே
டீ குடிச்சிட்டீங்ளா சாய்ந்தரோ டைம்ல
நா டீ காஃபியெலா குடிக்கிறது இல்ல சகோதரி
ஓ அப் ரொம்ப வருஷமா குடிக்க மாட்டீங்கங்ளா இல்ல இப்
இல்ல இல்ல ஒரு ரீசண்டா ஒரு சிக்ஸ் மந்த்தா இத ஃபாலோ பண்ணிட்ருக்கறே டீ காஃபி குடிக்காம அது இப்ப எனக்கு வந்து ம் அடி அ எனக்கு இப்ப அது பிடிக்காம போய்ட்ச்சு இப்ப குடிக்கனு நெனச்சா கூட அவாய் ப பஸ்ட்டு கொஞ் கொஞ்சோ கஷ்டமா தா இர்ந்துச்சு டீ காஃபி குடிக்காம இருக்கிறது அதே பழகிட்டனால இப்ப எனக் அது பிடிக்காம போய்ட்ச்சு இப்ப யாராவ்த் ரிலேட்டிவ்ஸு வற்புறுத்தி குடுத்தாக்கூட லைட்டா குடிக்கிறது
ஒ இல்ல ஒரு வீட்டுக் ஒரு ஒரு அதா நா அதா கேக்கலான் சொந்தக்காரங் வீட்டுக்கு போறீங்க பிடிக்கீங்க அப்பின்னா ரொம்ப நெருங்கன சொந்த காரங்ளா இருந்த டீ காஃபி குடிக்க கண்டிப்பா கேப்பாங்க குடிக்க சொல்லி வற்புறுத்வாங்ளா அந்த மாரி டைம்லல எப்
அதாவது நம்ம ஒரு நம்ம வீட்ல ஒரு பங்க்ஷன் நம்ம போய் ப த்திரிக வெக்க போம்போது நறைய டீ காஃபி குடிக்கிற மாரி வரு
ஆமா சகோதிரி
அதுல வந்து லைட்டா கொஞ்சு எடுத்துப்போ ஏன்னா வந்துட்டு ஒண்ணுமே சாப்படாம போறீங்க அப்டிம்பாங்க அவுங்க வீட்டுல ச குடிக்லனா அதுக்கு வேற கோச்சுக்குவாங்க நெருங்கிய சொந்தகாரங்கன்னா அவுங்க குடிக்க மாட்டாங்க விட்டுடுங்க அப்டிங்கி எங்க அக்காலா சொல்லிட்டு போய்டுவாங்
ஓ செரி செரிங்க செரிங்க சகோதரி
என்னைக்கோ ஒரு நாள் போறவங்க வீட்டுல மட்டும் அதை நாங்க ஃப்பாலோ பண்ற மாதிரி இருக்கும் வ அவங்க ஒண்ணும் சொல்ல முடியாது எங்க ஹஸ்பண்ட் குடிக்க மாட்டாங்க எங்க அம் மா குடிப்பாங்க பிள்ளைங்களாம் மில்க் மட்டும் எடுத்துக்குவாங்க அவங்க காபி விரும்புவாங்க நான் கொஞ்சம் சொல்லி சொல்லி ஃடீ வேணாம்னு சொல்லிட்டு நார்மலா மில்க் மட்டும் இப்போ சாப்பிட குடிக்க ஆரம்பச்சுட்டாங்க
ஓ செரிங்க செரிங்க சகோதரி பரவாயில்ல ஒரு நல்ல விஷயம் தான் டீ காபி வந்து குடி க்காம இருக்கது நல்ல விஷயம் தான் அதுக்கு பதிலா நீங்க வந்து டீ காபிக்கு பதிலாம் அந்த இது என்னது பிளாக் டீ பிளாக் காபி அந்த மாதிரி வரைட்டி
இல்ல பிளாக் டீ எடுத்துக்கிறதுல நான் இந்த கொத்தம் மல்லி இருக்குங்களா குண்டுமல்லி அத கொஞ்சம் பொடி ஆஹ் அத நான் லைட்டா அம்மிலதான் அரைச்சு வச்சு மிக்சியில அரச்சா ரொம்ப கொஞ்சம் மிக்சிலயே அரைக்கலாம் கொஞ்சம் தூள் கரெக்டா இருக்கும் அரைச்சு கொஞ்சம் இஞ்சி தட்டி பண வெல்லம் போட்டு மாட்டுதான் குடிப்பேன் அதுல எந்த ஒரு டீத்தூள் காபி தூள் எல்லாம் ஆட் பண்ண மாட்டேன்
இந்த வர கொத்தமல்லி வந்து பவுடரு பண்ணி இந்த பொடியை மட்டும் அந்த சுடுதண்ணி வச்சு வச்சு அந்த பொடியை மட்டும் போட்டு கொதிக்க விட்டுட்டு இஞ்சி தட்டி போட்டு வடிகட்டி பில்டர் பண்ணி குடுப்பீங்களா சகோதரி பண வெல்லத்துக்கு பதில்லா சகோதரி இல்ல சகோதரி பண வெள்ளத்துக்கு பதிலாக இந்த நாட்டு சக்கர வெள்ளை சக்கர கூட நார்மலா குடிக்கிறவங்க ஆட் பண்ணி இல்ல நார்மலா குடிக்கிறேன் இல்ல சகோதரி உங்களுக்குன்னு கேக்கல இல்ல உங்களுக்குன்னு பொதுவாவே அந்த டீ வச்சு பாத்தீங்னா அதுக்கு பண வெல்லம் தான் போணுங்களா அதுக்கு பதிலா வெள்ளை சக்கர நாட்டு சக்
எந்தது போட்டாலுமே நல்லா இருக்கும் அந்த இதுக்கு நான் கொஞ்சம் வந்து ஒயிட் சுகர அவாய்ட் பண்ணணும்னுட்டு ட்டு இந்த மாதிரி பணவெல்லம் இயற்கை முறையில் சாப்பிடலாம் மாதிரி குடுக்கலா அதுமே எனக்கு டைஜின் சன் பிராபலம் குடிக்கனும் ஹாட்டா எதாவுது குடிக்கனு போல இருந்துச்சுனா இந்த மாரி குடுச்சுக்கரது அது ரெடிமேட்டா கொஞ்சம் ஒரு ஒரு டென் ஸ்பூன் வர அளவுக்கு நுணக்கி வச்சுக்குவேன் அப்பப்போக்கி வர மாதிரி ரொம்பவும் நுனக்கி வைக்க மாட்டேன் அந்த ஒரு இத
ஓ செரிங்க செரிங்க பரவாயில்ல ஒரு நல்ல விஷயம்ந்த நம்ம உடம்ப வந்து கண்ட்ரோல் பண்றது இதே எப்டி பாத்தீங்கன்னா டீ காபி குடிச்சோம்னா அதிகமா எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க என்னதான் வந்து கரெக்டா குடிச்சாலுமே ஒரு சில சுச்சுவேஷனுக்காக வந்து சில டைமே ஒரு ரெண்டு மூணு தடவை குடிக்கிற மாதிரி இருக்குங்களா அப்படிங்கது சொல்ற டிப்ஸ் வந்து பரவால்ல டீ காபி டீ தூள் எதுவும போடாம இந்த மாதிரி வர கொத்தமல்லி பவுடர் பண்ணி வச்சு குடிக்கிறது எவ்வளோ பரவல உடம்பக்கும நல்லதுன்ன
ஆமாங் தோழி எனக்கு கொஞ்சம் ஹெல்த் த்து இஷூக்கு தைராய்டு ப்ராப்ளம்லா இருக்கு அதனால வந்து தைராய்டுக்கு வர கொத்தமல்லி நல்லதுன்னுபாங்க இஞ்சியுமே அந்த ஹார்மோனுக்குு நல்லா இருக்கும் அ ப்டிம்மாங்க அதனால இத எம்டிஸ்டோமக்ல குடிக்கலாம் ஆனா ஆனா வந்து அல்சர் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது எனக்கு அல்சர் ப்ராப்ளம்லாம் இல்லா அதனால நான் அத எம்டி ஸ்டோமக்ளையும் ரெகுலரா எடுக்க மாட்டேன் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாதிரி ஹாட்டா ரொம்ப ஓவர் ஒர்க் இருக்கும் போது இத மாதிரி குடிப்பேன் நானு
ஓ செரிங்க செரிங்க சகோதரி பரவாயில்ல நீங்க வேற எந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அவாய்ட் பண்ணி நேச்சரல்ல ஹெல்தியா இருக்க மாரிலா ட்ரிங்க்ஸ் உணவு சாப்பிட்டுறிக்கீங்க அந்த மாதிரிலாம்
வெந்தை வெந்தய தண்ணி குடிப்பேன் நானு
வெந்தயத்த நைட்டே வந்து வெந்தயத்த ஊற வச்சு
ஆமா ஆமா ஒரு ஸ்பூன் தான் போடுவேன் ரொம்பெல்லாம் போட மாட்டேன் எனக்கு கொஞ்சம் வாமிட்டிங் சென்ஸ் வர மாரியிருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிணும் அந்த ஊற வச்சு தண்ணியா அப்படியே நம்ம குடிச்சறனும் அது நமக்கு ஹார்மோன்ஸ் த்து நல்லா நீ சீரா இருக்கு அந்த இது
ஓ அந்த வெந்தயத்த ஊற வச்ச தண்ணில இல்ல சகு எனக் ஊற வச்ச வெந்தயத்த வந்து என்ன பொன் அதுதா அப்டியே சாப்டுவீங்களா இல்ல அப்டி
குடிச்சிருவே நா குடிச்சிருவே வேஸ்ட் பண்ண மாட்டே அதுமே ஒரு சத்து தானே ம் தண்ணிய குடிச்சுட்டு ம்
தண்ணியோட வெந்தயத்தையு குடிச்சிருனுங்களா
கலக்கி கலக்கி குடிச்சுர்ணு ஏ அத வேஸ்ட் பண்ணனு நமக்கு வந்து அது நல்லதுதா கசக் கும் கசப்பாகதா இருக்கு சிஸ்டர் க ஆ அது வந்து நம்ம உடம்பு ஹார்மோன் வந்து சீரா இருக்கிறதுக்காக பேலன்ஸ் பண்ணோ பத்தாதுக்கு குளிர்ச்சி இது நல்லா ஹீட் உடம்பா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இத குடிச்சா அவங்களுக்கு நல்லது நா யூடிப்ளதா இத பாத் எனக்கு வந்து இது சிம்பிளா இருக்க மாரி இருக்கிறனால நா டாக்குன்னு இத செஞ்சுக்கிறது டச்
இல்ல பரவாயில்ல நீங்க சொல்றது வந்து ஏன்னா வெந்தய வந்து உடம்ப வந்து குளிமைப்படுத்து அதிக
எனக்கு இந்த சம்மர் சீசன்ல இருந்து இந்த இது நா ஃபாலோ பண்ணி ருக்கே அதுல இருந்து ரெகுலராாக கூட எடுக்க மாட்டே அதுவுமே நைட்டு ஒரு ஒரு ஒரு நாள் ஊற வக்காலனாலு பரவால்ல மறுநள் ஊற வச்சிருவே கொஞ்சோ ஞாபகம் மறைதி இருச்சுனா அடுத்த நாள் கரெக்ட்ட பண் பண்ணிருவே நானு ஆனா ரெகுலரா பண்ணிட்டு தா இருக்கே ஏதாவது ஒன்டேஸ் டூடேஸ்ல மறந்துருவே ஒரு சமயம்
செரிங்க பரவாயில்ல இந்த வெங்கி வெந்தைய வந்து குளிர்ச்சி ஆக்கு உடம்ப அதே மாரி இந்த அதிகமா ஹீட் இருக் கவங்க வெந்தயத்த வந்து இந்த அரச்சி வெந்தயோ சின்ன வெங்கயத்தையு அரச்சி தலையில ஒரு பேஸ்ட்டு மாரி அப்ளே பண்ணி முத நாள் வந்து அப்டே தலைக்கு குளிச்சு இண்டாவது நாள் அப்டியே ஷாம்பு போட்டு குளிப்பாங்க அந்த மாரி பழக் தோங்களுக்கு இருங்குங்களா சகோதரி
நா வீக்லி ஒன் டேஸ் அத எடுத்துக்கிட்டு தா இருக்கிறே இப்பக்கி அஹ வெந்தயத்த மொத நாள் ஊற வக்கிறமா இப் இப்ப நா சொன்னேல வெந்தய தண்ணி ஊற வைக்கணு அப்பைக்கு நா கரெக்டா இத ஃபலோ பண்ணிக்குவே கொஞ்சோ வெந்தையோம் மருதாணி எல செம்பத்தி எல சின்ன வெங்காயம் அப்றோ கருவேப்பில்ல எல இதோடு கொஞ்சோ ரைஸ் வந்து பழைய ரைஸ் வந்துச்சுன்னு வச்சுகோங்க அத எல்லாமே போட்டு மிக்சியில அரச்சுட்டு இ ஒரு டூஹவர்சோ உங்களுக்கு ஒத்துக்கிட்டா அந்த குளிர்ச்சி ஒத்துக்கிட்டா டூ ஹவர்ஸ் வச்சுக்கலா இல்லன்னா ஹஃப்னவர் போட்டு வாஷ் பண்ணும்னு வச்சுக்கோங்களே நம் கத்தால ஜெல்லு ஆட் பண்ணிக்கணு இதுல நல்லா இருக் கு உண்மைமேலுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ம்
இது வந்து மொதன இது எல்லாமே வந்து இல்ல சகோதரி வெந்தயத்த வந்து ஊற வச்சு நீங்க சொன்ன மாரி எல்லாத்தியு தப்பு செம்பருத்தி எலெல்லா நா இருக்கு இடத்துல எல்லா கெடைாது மருதாணி வேணா கெடைக்க வாய்ப்பு இருக்கு செம்பருத்தி எலல்லா கெடைக்காது வந்துட்டு கற்றால வந்துட்டு அதுவுமே அதுவுமே தேடிப் பாத்தா கெடச்சுரு ஆனா செம்பருத்தி இளைங்கும் போது ரேர்தா நா எங்கையாவது ரோடு ரோடா அலைஞ்சாத உண்டாதா அதுக்கு
இப்டி இருக்கிறனால எனக்கு அது வந்து பிரச்சன கெடையாது செம்பருத்தி பூவா இருந்தாலு சேரி இலையா இருந்தாலு சேரி நா பறிச்சு வச்சுக்குவே அது நாள கண்டிஷனர் மாரி நல்லா வழ வாழணு இருக்கு பாத்துக்கோங்ளே இல்ல நார்மலா உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு பொருள் கெடைக்கனாலு இல்லைனாலு ஒண்ணு பிரச் சனதா இருக்கிற பொருள போட்டு நம்ம வா வெந்தயமே வழ வழன்ருக்கு சாதம் போடும் போது அதுவும் கஞ்சி மாரி அதுவு நல்லா வழ வழன்னு குடுக்கு உங்களுக்கு சாப்டா ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்லியா இருக்கு
இது வந்து அப்டி தலக்குளிக் இல்ல சகோதரி இது வந்து நம்ம மொதல் நாள் இது வந்து நல்ல ஹேர்வாஷ் நம்ம தலைக்கி குளிக்கற மாரி இந்த ஷாம்
இல்ல நா என்ன பண்ணேனா தல நார்மலா ஆயிலாவே இருக்கும்ள அந்த ஆயில்லேயேதா நா அப்ளே பண்ணுவே ஏன்னா அப்பதா கொஞ்சோ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு நீங்க மொத் மொத நாள் தல குளிச்சுட்டு மறுநாள் நீங்க ஹ தலையில தடவுனீங்கன்னு வச் துங்குளே அது ஹார்டா நம்ம முடி சிக்கா விலுவுறதுக்கு நெறைய சேன்ஸ் இருக்கு இதே ஆயில்ளோடு இருக்கம் போது நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கொஞ்சோ வாஷ் பண்ணவு ஈஸியாருக்கோ உங்களுக்கு ட்ரையாயிருதுல தல காயும்மோது அது அதனால கொஞ்சோ இதாருக் கோ அதால நாலா என்ன ஆயில்ஸ்லதா வெச்சி பண்ணுவே லைட்டா தா ஷாம்பு நா யூஸ் பண்ணிக்குவே
ஓ சகோதரி இல்ல இப்ப நா என்ன இல்ல சகோதரி இப்ப நா என்ன கேக்குற நீங்க சொன்ன மாரி இப்ப தலைக்கி குலிக்கி இப்ப வந்து தலைக் முதலுக்கு முன்னடி நம்ம தலைய சிக்கெடுத்துட்டு இந்த வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க சொன்ன ஹேர் வாஷ் பண்ணிக்கிறோ ஹேர் வாஷ் அன்னிக்கு பண்ணதோட செரியா அன்னிக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஒடனே ஷேம்ப்
இல்ல ஷாம்ப் போடலா ஒண்ணுமே ப்ரச்சனல்ல நார்மலாதாருக்கு ஆனா னா இந்த நரமுடி இருக்குல்ல அவுங்ளுக்கு மட்டு நல்லா கலரிங்கா குடுக்கு இந்த இது ஹேரு
ஓ செரிங்க சி மருதானி எல போட்ருக்கனாலே நெனைக்கற்
ஆமா மருதான லெமன் கூட சேத்துக்லா நல்லாருக்கு
ஓ இவ்ளோ ஐட்டம் வந்து தலைல டே லெமன் வந்து டேரெக்ட்டா வந்து லெமன் வந்து தலைல யூஸ் பண்ண ணலாமோ ஒரு சொட்டு தா விடனு இருந்
டேன்ட்ரஃப்க்கு வந்து அ ஆஃப் லெமன் ஆஃப் லெமன் கண்டிப்பா யூஸ் பண்ணலா ஃபுல் லெமன் யூஸ் பண்ண தேவல்ல நல்லா கலரிங் குடுக்கு அந்த ல நீங்க லெமன் யூஸ் பண்ணமோது கலரிங் குடுக்கு ஹேர்க்கு மரு மர்தானி யூஸ் பண்ணம்மோது
ஓ செரிங்க நீங்க இது மாரி ட்ரை பண்ணிருக்கிங்ளோ உனக்கெதுக்
வீக்லி எ ஹேரே நல்லாருக்குங்க ஸ்மூத்தா அ கண்டிஷ்னர் வேற இதெல்லா யூஸ் பண்ண மாட்டே இத்தா யூஸ்ப்
ஓ சேர் அன்னிக்கு ஷேம்ப்பு என்ன மாரி சகோதிரி யூஸ் பண்றீ றிங்க நீங்க ஹேருக்கு
சன்சில்க் ஷேம்பு தா அது நா சின்ன வய்ஸுலந்தே அம்மாப்பா ஃபாலோ பண்ணிவுட்டனால அதேதா ஃபாலோ பண்ணிட் ருக்கே என்னமோ வேற ஷேம்ப் போட்டா எனக்கு ஹெட்டேக் மாரி வரு அந்த ஸ் மல் நல்ல ஸ்மெல்லிங்காருக்க ஷேம்பு யூஸ் பண்ணனா ஹெட்டேக் வரு ஆனா எல்லாமே சொல்வாங்க ஸ்மெல்லி்ங் ஷேம்பு யூஸ் பண்ணும்போது ஹெட்டேக் வரு சொல்லிக்ன நீங்க இவ்ளோ குளுர்ச்சியானப் பொருள் சேக்கமோது ஹெட்டெக் வர்லயா கேக்ன எனக் வரல கண்டிப்பா
அது வந்து உங்ளுக்கு ஒடம்புக்கு வந்து பழகப்படுத்திருச்சி இல்ல சகோதரி ஊ ஒட உங்க ஒடம்பு வந்து அத அடாப் பண்ணிருச்சின் சொல்லுவாங்க பல தடவ அத யூஸ் பண்ணும் போது நமக்கே வந்து பலக் கிருக்குல்ல அப்டிங்கும் போது உங்குளுக்கு அந்த ஒடம்புமே வந்து உங்குளுக்கு
அதா அதே டைம்லா இது மழ வரப் மழ வருது பாத்திங்ளா அந்தட் கண்டிப்பா யூஸ் பண்ணிறாதீங்க
ஏனா ப ம அ மர வீடு ஐ மீன் கா இது வந்து தரையே வந்து குளுர்ச் சியாக்கோ அதே மாரி குளிர்மயோட செய்யும்போது நமக்கு வந்து அதிக வந்து ஃபீவரு இந்த மாரி சளிப் புடிக்குன் சொல்லுவாங்க ஓ செரிங்க ஸ் பரவால உங்ளோட பேஸ்னது வந்து ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் கெடச்சிருக்குனா எனக்குமே அதிக் கோ வந்து ஹேர்ஃபால் ஆகுதுங்களா அப்டிங்கும் மோது நீங்க சொல்ற இது வந்து பாத் இது வந்து வாரத்துக்கு ரெண்டு தரவ
இல்ல ஒரு தரவ பண்ணா போது வீக்லி ஒன் பண்ணுங்க இல்லன்னா டூ வீக் லி குட ஒன் பண்ணலா நம்ம நரைமுடி இருக்கவங்க தா கொஞ்சோ பாத்து கரெக்ட்டாப் பண்ணிக்ட்டா கரெக்டாருக்கு ஏன்னா கலரிங் குடுக்குறனால
சேரிங்க சகோதரி பரவால்ல உங்களுடன் பேஸ்னதுல வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு தகவல் எனக்கு கெடச்சிருக் கு மற்றொரு அழைப்பில் நம்ம வந்து இத பத்தி நம்ம வேற ஏதா ஒரு தகவலுடன் நம்ம சந்திக்லாம் சகோதிரி
தேங்க்யூ சிஸ்டர் நன்றி